ஹலோ வணக்க வணக்கம் வணக்கம் நலமாக உள்ளீர்களா ம்
ஆ இந்த பண் பண்றது எப்டி என்னானு
ஆமா
அத அப்டியே தொடர்ந்து பேசுவோ
ஆமா அது ஒரு கிலோவுக்கு இவ்வளவுங்கிற ஒரு கணக்கு இருக்கு நாங்க எல்லாமே எல்லாமே மனப்பாடமா எதுவு செய்ய மாட்டோ எல்லாமே நோட்ல உள்ளது என்ன இருக்கோ அதுபடி தா செய்வோ அடிக்கடி மொதலாளி வந்து டேஸ்டு மாறணுக்கு மாறணுங்குறதுக்காக வேண்டி அவுங்களு வந்து வ ட்ரைனிங்கு போவாங்க மொதலாளியு அடிக்கடி ட்ரெய்னிங் போவாங்க பெரிய பெரிய கம்பெனிக்காரங்கல்லா வந்து அந்த ப்ரொடக்ஷனுக்கு அந்த மாவு சம்பந்தப்பட்ட குடுக்குறவங்க வந்து ட்ரைனிங் குடுப்பாங்க
ம்
அந்தப் மாற்ற கெடைக்கு அப்டின் சொல்லி அவுங்க வந்து ட்ரெய்னிங் குடுப் பாக அதுகுள்ளயே வந்து நாங்க வந்து அடிக்கடி அ அதனுடைய அளவுகள வந்து கூட்டி கொறச்சிக்கிட்டு இருப்போ ஒரு கே ஒரு கிலோ இப்ப இருவது கிலோ போடுறோம்னு சொன்னா அது போட்டு மாவெல்லா எல்லாத்தையு மிக்ஸ் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சு ஒரு ஒரு ஒரு மண் நேர அத புளிக்க உட்டுருவோ அந்த மாவ திருப்பி ஒரு மண்நேர கரே கழிச்சி அந்த திருப்பி அந்த மாவ வெச் சி மறுபுடியு அந்த நம்ம எவ்வளோக்கு அம் அம் அம்பது கிராம் எடைக்கு ஒரு ஒரு பேடா ஒரு பேடான்னா ஒரு உருண்டை ஐம்பது கிரா வேணுமா நாப்பது கிரா வேணுமா அப்டிங்கிற மாரி வெட்டி கணக்கு பண்ணி அப்டியே வச்சிருவோ அப்பறோ ஒரு பிளேட்ல அத தட்டி அதுக்கு ஒரு மிஷின் ஒண்ணு இருக்கு மே அது அப் பிடியே அதுல மிஷின்ல உட்டு பட்ட ப்ரெஸ் பண்ணோ சொன்னா அது நமக்கு பேடா மாரி உருட்டி குடு த்துரு கையால எல்லாமே மிஷினா வச்சிருக்குறோ அப்ப கையல
ம் ஹலோ தோழரே வணக்கம்
ஐய்யே யாரு இந்த காலு அது ஒங்க ம்மா பேசுது எப்டி கணசனா இன்னக்கி நீங்க எதுக்கு என்னது